வணக்கம்ங்க ஆஹ் வணக்கம்ங்க ஆஹ் நல்லா இருக்கே அ நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் என்ன சமைச்சிங்க இன்னைக்கு
இன்னைக்கு வந்து சமையல் வந்து பிஷ்ங்க
ஓ சமையல் என்னோன்னே எனக்கு சமையல் ஞாபகம் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம சமையல் வச்சி பேசலாமா
ஓகேங்க நல்ல தலைப்புங்க பேசலாங்க
ஆஹ் ஓகே நீங்க சொல்லுங்க சமையல்னாலேயே வந்து அது அஹ் உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம் அதனால வந்து அந்த உணவுங்கிறது வந்து நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கிய தரமா தரக்கூடிய ஒரு விஷயம் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இல்லத்தரசிகள்னு பார்த்தா அவங்க செய்யற சமையல்ல அவங்களோட அன்பு ஆரோக்கியம் எல்லாத்தையும் சேர்த்து சமைக்கிறாங்க அதனால அந்த சமையலை பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சமையல் சம்பந்தமான சில விஷயங்கள் என கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க
ஆமாங்க அப்ப சமையல்னு பாார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே அது வெறும் உணவு மட்டும் கிடையாதுங்க ஒரு உணவு தயாரிக்கிற ஒரு செயல் மட்டும் கிடையாது அது ஒரு கலை ஒரு அறிவியல் ஒரு அன்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது மன மனிதர்கள் க வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளில் ஒன்று வந்து உணவு தாங்க நான் சொல்வேன் அத பார்த்தீங்கன்னா அந்த உணவோட சுவையும் சத்தாவும் மாறுவது அந்த சமைலோட நோக்கம் நம்ம வந்து ஒரு உணவை சமைக்கிறோம்னா அது ச ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி அதை வந்து நம்ம அதோட டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து சமையலோட நோக்கம்னு நான் சொல்லுவேங்க
உண்மை கரெக்ட் நீங்க சொல்றது இப்ப உணவுங்கிறது அது வந்து மருந்தாகிறதும் விஷமாகறதும் நம்மளோட கையில தான் இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து இப்ப அளவான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அது சுவையும் சேர்த்து அதோடைய நம்மளுோடைய அன்பையும் சேர்த்து ந சமைக்கிறதுனால ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமா வாழ முடியும் இதுவே அளவுக்கு அதிகமா எல்லாத்தையும் நம்ம அந்த சமையல பயன்படுத்தும் பொழுதுதான் சில பேருக்கு எல்லா வியாதிகளும் வருது நம்ம குறிப்பா சொல்லனா உப்பு கம்மியா சேர்த்துக்கணும் சக்கரை சக்கரை வந்து சாப்பாட்டுல டீ இலியோ மத்த வகையிலயோ அந்த சர்கக்கர கொஞ்சம் கம்மியா நம்ம சேர்த்துக்கணும் ஆயில்ங்கிறது எண்ணெய்ங்கிறது வந்து ரொம்பவும் கம்மியா சேர்த்துக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அத அளவுக்கு அதிகமா நம்ம பயன்படுத்தினா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவும் தீமை தர வேண்டிய விஷயங்களா மாறிடுது அதனால ஒரு உணவுங்கிறது நம்மளுக்கு மருந்தா அமையணுமே தவிர அது விஷமா மாறக்கூடாது அதனால அந்த உணவுல எல்லாரும் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா மத் மத்தவங்களா சொல்றாங்கல்ல ஒரு இல்லத்தரசினா இல்லத்தரசி தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இல்லத்தரசிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு அவங்க வந்து தன் குழந்தைகளை பாதுகாக்கணும் தன் கணவர பாதுகாக்கணும் எவ்வளவு விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு அந்த சமையல்ங்கிறத அது அவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறது என்னோட கருத்துங்க
ஆமாங்க இப்ப அந்த காலத்துலல்லாம் பாாரத்தீங்கன்னா சமையன்றது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல முறையில வந்து இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உணவு பழக்கமும் ஒவ்வொரு மாதிரி மாறிருச்சுங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில நம்ம வந்து பிரேக்ஃபஸ்ட் எடுத்துக்கு சொல்லுவோம் அப்போ அப்போ வந்து எவ்வளோ கம்மியா தான் நம்ம சாப்பிடணும் அப்போ இப்போலாம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் வட அப்படின்னு காலையிலயே என்ன பண்றாங்க ஆயில் ஃபுட்டா ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப உடம்புக்குல்லாம் வந்து அஹ் கெடுதல் வந்துடுதுங்க அது மாதிரி நம்ம அந்தந்த டயத்துக்கு எந்தெந்த உணவு சாப்பிடணுமோ அவ்வளோ அவ்வளோ கரெக்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் நலத்திற்கு சரி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேங்க
உண்மை நீங்க சொல்றது அந்த காலத்துல சமையல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல்ல அந்த காலத்துல சமையல் முறை எப்படி இருந்ததுன்னா விறகடுப்புல வந்து சமைப்பாங்க மண் பானையில சமைப்பாங்க இப்படி வந்து செய்யறதுனால நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது ஆனா இப்ப இருக்க சூழ் விடுகல்லா விரகடுப்புல சமைக்க முடியாது மண்பானை யூஸ் பண்ணலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது மண்பானை வச்சு செய்யலாம் ஆனா அதுல அதிக சிலிண்டர் வீணா போயிடும் அப்படின்றாலவே நிறைய பேர் அதை பயன்படுத்த மா பயன்படுத்த மாட்டறாங்க ஆனா சில விஷயங்களுக்கு அந்த மண்பானையே யூஸ் பண்ணலாம் நம்ம அந்த காலத்துல ரொம்ப ஆரோக்கியமா நம்மளோட தாத்தா பாட்டிகள் இப்படி நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களோட சமையல் வந்து அவ்வளவு ஆரோக்கியமான சமையலா இருந்துச்சு அப்படின்றது என்னோட கருத்து அதனால முக்காவசி பாத்தீங்கன்னா நம்மளோட உணவுல வந்து அதிக கவனம் செலுத்தணும் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா காலை உணவு வந்து இப்ப முதல காலையில சாப்பிடடுறது வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் மதிய சாப்பிடறது பாதி வயிறு சாப்பிடணும் நைட்டு சாப்பிடுறது கா வயிறு தான் சாப்பிடணும் இதுதான் வந்து கணக்கு அப்படி சாப்பிட்டாதான் நம்ம உடம்ப ஆரோக்க முக்கியமா இரு ஏன்னா நம்ம தூங்கும் போது நம்மளோட உடல் வந்து அதிக வந்து ஆக்டிவா இருக்காதான் அதனால அந்த நைட்டு சாப்பிட போது மட்டும் காவயிறுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த நைட்டு தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா என்னோட தோழியோட பையன் நைட்டு தான் அவ்ளோ சாப்படுறான் காலையில சாப்பறதோ சாப்பிடலையோ பள்ளிக்கு போயிடுறது மதியம் அங்க குடுக்கறத ஒழுங்கா சாப்பறதுல்ல நைட் பத்தா ஃபுல்லா சாப்பறது அந்த உணவு முறையே தப்புங்கிறது என்னோட கருத்து தோழி
ஆமாங்க கரெக்டா சொன்னங்கங்க அது மாரி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கஞ்சி அதாவது சாப்பாடு மிச்சமாயிடுச்சு அப்படின்னா கஞ்சி ஊத்தி வைப்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம் அத வந்து என்ன பண்ணுவாங்க காலையில ஒரு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதை போட்டு சா கொடுவாங்க அது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா அதை வந்து நிறையா நாட்டுகளில் வந்து ஒரு மெடிசன் மாரியே இத வந்து சேல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சட்டாங்க அத வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த நாளே வந்து அவ்வளோ இதா இருக்கும்ன்னு சொல்லுவாங்கங்க அந்த கஞ்சி சாப்பிடுறது வந்து அவ்வளோ ஹெல்த்தி அவ்வளோ இதுன்னு சொல்றாங்கங்க பாத்தீங்கன்னா ஆனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுல சமைக்கிறதே பசங்க வந்து சாப்பிட மாட்டறாங்கங்க கடையில தான் எல்லாமே இந்த பாஸ் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு பீஸா பர்கரு இந்த மாரி வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு வந்து ரொம்ப விளைவுகள வந்து ஏற்படுத்திக்கிறாங்கங்க அது வந்து ரொம்ப கேடுதல்ு நான் சொல்லுவேங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடா வந்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது ங்க
ஆமா நீங்க சொல்றது கரெக்டுங்க இப்ப நிறைய பேர் என்ன பாக்குறாங்க பண்றாங்கன்னா பாதி நேர வந்து வெளியிலதான் வாங்கி சாப்படுறாங்க அதுதான் பசங்களுக்கு பிடிக்குது நான் வீட்டுல செய்யறது பிடிக்க மாட்டேது அதனால வெளியில நாங்க சாப்படுற மாதிரி பிரரைட் ரைஸோ நீங்க சொல்ற மாரி பீசா பர்கரு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி குடுத்துடுறது அப்புறம் அத சாப்பிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த குடல் வந்து இறுகி போய் அவங்களுக்கு ஒழுங்கா மோஷன் போகாம இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து கம்மி பண்றதே கரெக்ட் நீங்க சொன்ன மாரி அந்த கஞ்சி சாதம் அப்படிங்கிறது நைட்டு வெடிச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி காலையில கொடுப்பாங்க அந்த காலையில அந்த நீராகாரமும் அந்த சாதமும் வெங்காயம் தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் அது இப்ப பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி நிறைய ஹோட்டல்லல பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட காசு கொடுத்து வாங்கறாங்க நம்ம வீட்டல இருக்கிற சாப்பாட்ட தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் சாப்பற சாப்பாட்ட காசு கொடுத்து வாங்கற அளவுக்கு போயிடுச்சு ஏனா அதுான் அப்ப காசுடுத்து வாங்குறோமயில்ல அது பெரிய ஒரு அதாவது காசு கொடுத்து வாங்கறதே அது உயர்ந்த ஒரு விஷயம் நினைச் ட்டு அந்த போய் சாப்பறாக ஆனா நம்மளுடைய முன்னோர்கள்ாம் இததான் பயன்படுத்தி வந்தாங்க எப்போழும் பார்த்திக்கான அந்த நைட் வந்து முடிச்சு சாதத்த தண்ணி ஊத்தி அடுத்த நாள் காலையில அந்த சாதத்துல அந்த நீராகரத்த முதல குடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த சாதத்துல தயிர்விட்டு வெங்காயம் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க அது வந்து அவங்க உடம்புக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியா தரும் காலையிலேயே வந்து சுறுசுறுப்பம் தரும் அந்த மாரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்
ஆமாங்க ஓகேங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல வந்து ஒரு தூய்மை இருக்கணுங்க உணவு தயாரிக்கும் போது சுத்தமா அந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் கழுவி நம்ம சுத்தமா பயன்படுத்துறதாங்க நம்ம நம்ம உடல்நலத்துக்கே ரொம்ப ஆஹ் என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நன்மைன்னு சொல்லி சொல்லுவங்க ஒரு சமையல் செய்யறோம் அப்படின்னா அதுல பல நன்மைகள் இருக்கனுுங்க வீட்டில சமைக்கிற உணவு தானே ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்க கூடாது ஹான் நம்ம வந்து அதில எவ்வளோ நம்ம சுத்தமா பயன்படுத்துகிறோம் சுத்தமா சமைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குங்க வெளி உணவுகள வந்து நம்ம வந்து ரொம்பவே தவிர்க்கணுங்க நம்ம தவிர தவிர்த்தோன்னா அதற்கான பணத்த கூட நம்ம சேமிக்கலாம் பார்த்திங்களா இப்போ இப்போ என்ன பண்ணறாங்கன்னா நிறைய பேர் வீட்லே சமைக்கிறதுக்கு ரொம்ப அலட்சியமா இது பண்ணிட்டுருக்காங்க வீட்லே சமைக்க மாட்டறாங்க வெளியிலே வந்து உடனே சாப்பாடு கிடச்சிறுது காசு கொடுத்தா சாப்பாடு கிடச்சிறுது அப்படின்னு வீட்ிலே சமைக்காம கடையில வாங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அது ரொம்ப அஜினமோட்டோ இதெல்லாம் கலந்தனால அவங்களுக்கு செமிக்காம இந்த மாரி பல உபாதைகள்லாம் ஏற்பட்டு உடம்பே வந்து ரொம்ப கெட்டு போற அளவுக்கு வந்து விளைவுகள வந்து சந்திக்கிறாங்கன்னு நான் சொல்வேங்க
உண்மை நீங்க சொல்றது கரெக்ட் தோழி பாத்தீங்கன்னா இந்த மாரி வெளி உணவுகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க வெளியில வந்து வேலைக்கு போற பெற்றோர்கள்ல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து சோர்வாகறிறதுனால சரி நம்ம வெளியில ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுருவோம் அப்படின்ற மாரியே சாப்பிடுறாங்க எனக்கு தெரிஞ்சே ஒரு தோழி பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர் வந்து வெளியில போய் வேலை பார்த்துட்டு இருந்தவரு பியுள்ள பாத்தீங்கன்னா வெளி உணவு தான் சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு அவரோட வயிரே புண்ணாகி அவர் ரொம்பவும் சீரியஸான கண்டிஷன்ல போயிட்டாராம் அப்படி நம்ம ஒரு உணவு அப்படிங்கறிறது வந்து ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு நேரத்துல வந்து நீங்க வெளியில வாங்கி சாப்பிடலாம் ஆனா அதுவே பழக்கமா வச்சிருந்தா அந்த உணவு வந்து நம்மளுக்கு எவ்வளவு கெடுதலான விஷயம் நம்ம வீட்டுல செய்யற மாரி சுத்தபத்தமா செய்வாங்களா ஏனா இப்ப இத்தன பேருக்கு செய்யணும் அப்படின்ற போது அவங்களே கொஞ்சம் அலட்சியமாதான் செய்வாக அப்படி இருக்கும் போது அந்த உணவுகள்ல அதிகமா கெடாம இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் சேர்ப்பாங்க இப்ப செஞ்ச காலையில செஞ்சது கூட நைட்டு கூட வச்சிருப்பாங்க சில டைம்ல அது கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி நிறைய விஷயங்கள் அவங்க செய்வாங்க அதனால கூடிய வரைக்கும் நம்ம வீட்டுல சுத்தமா நம்ம தெளிவா நம்மளே செஞ்சு சமைச்சு சாப்புற விஷயங்கள சாப்பிட்டு வந்தாலே ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்கும்
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்கங்க இப்போ முடிவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல்ன்றது நம்மளோட வாழ்க்கில ஒரு முக்கியமான ஒரு பகுதினு சொல்லுவேங்க ஆரோக்கியமாக நம்ம வாழறதுக்கு நல்ல சமையல் பழக்கம் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லுவீங்க இதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா சமையல மதிச்சு அத கத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமான முறையில உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாவே நம்ம உடல் நலத்திற்கும் சரி நம்ம குடும்பத்திற்கும் சரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் தரும் உடல் நலத்திற்கு ஒரு நல்ல ஒரு